ஹலோ கேக்குதா
ஆ கேட்குது
ஆ நல்லது நல்லது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தோழரே நன்றி
ம் சாப்ட்டீங்களா
இல்ல இனிமேதா நீங்க
நானு இனிமேதா இதுக்கப்புற போனு சாப்பறதுக்கு வீட்டுக்கு
ஓ செரி செரி செரி செரி ஆ என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மா அப்டியே ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்தே
ம்
அப்டியே பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேர டைம் ஆ ப்ரண்ட்சோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்ற வீட்டுக்கு போவே போய்
ஓ டெய்லி ஒங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருவீங்களா
ஆமா ஃரெண்ட்ஸ் இல்லாம நம்ம இல்ல நம்ம இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல
அ உண்மதா அது பசங்களுக்கே உரிய ஒரு வர ன்ன
ஆமா ஆமா
எங்களுக்கு அது கெடைக்கிறது ரொம்ப அரிது உங்களுக்கு வந்து அது ஒரு வர எப்போனாலு நெனைச்ச நேரத்துக்கு பாத்துக்கலா நெனைச்ச நேர பேசிக்கலா நெனைச்ச நேர போயிக்கலா ஆ
ம் ம் ஆமா
டக்குன்னு அப்டியே ஒரு கால் பண்ணி ப போலா அப்டின்னு பேசலா திருப்ப அப்டியே கெளம்பிடலா
ஆமா போலான்னு கேக்குறதுல எங்க இருக்க எங்க இருக்க வீட்ல ஆமா வா வெளியே போலா அப்டி
ஆஹ அது கரெக்ட்டு பட் ஆன வேற எங்கேயாவது வெளியூர் போனும்னா நீங்க பிளான் பண்ணிதான ஆகணு இந்த டைம் போலா இந்த நாள் போலா இந்த இவ்ளவு நேர போகலா அப்டின்றதெல்லா பிளான் பண்ணனும்ல கரெக்ட்டுதா கரெக்ட் ம் நைட் என்னா அஸ்யூசுவல் டிஃபன் தோச சட்னி அந்த மாரிதா போகு மதியான தக்காளி சாப்பாடு ம் ம் சோ அதனால நைட் வேற ஏதாவது சட்னி ஏதாவது செஞ்சு பசங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்பறமா நம்ம சாப்பணு சோ அதனால அப்டியே அது ரொட்டீனா நா ஹவுஸ் ஒய்ப் தா
அப்டிங்களா சேரி சேரி ம்
பசங்க எல்லா பாத்துட்டு எல்லா இது பண்ணிட்டு நைட்டு வேல எல்லா முடிச்சுட்டு எப்டியு படுக்கிறதுக்கு எப்டியு நைட்டு ஒரு பதினோருமணி ஆய்ரு ஒரு மணி தூங்குறத பொறுத்து சீக்கிர தூங்கிட்டாங்கா சீக்கிர வேல முடி்சிடு இல்ல லேட் ஆகுது அப்டின்னா வந்து கொஞ்ச லேட்டாகு லீவ் டைம் அந்த மாரி டைம்லா பாத்தீங்கன்னா பசங்க கொஞ்ச லேட்டா தான தூங்குவாங்க யோ அவ்ளோ லேட்டாத் தூங்னாலு அந்த லீவ் நாள்னா போது கரக்டா அந்தாறு மணி எப்டிதா அவுங்ளுக்கு முலிப்பு வருனே தெரியாது
ஆமா அது எல்லாருக்குமேயே அது இயல்பு எல்லாருக்குமே ஸ்கூல் டைம்லந்து ரொம்ப லேட்டா எழுவாங்க சீக்கிரமா தூங்கி லேட்டா எழுவாங்க சும்மா டைம்ல லேட்டா தூங்கி சீக்கிரமா எழுவாங்க
கண்டிப்பா டே இன்னக்கி லீவ் டா தயவு செஞ்சு கொஞ்ச நேர படுங்கடான கேக் மாட்டேயிங் எனக்கு தூக்க வரலமா நா போய் டி வி பாக்க போற ஃபோன் பாக்க போறே காலைல ஆறு மணிக்கு ஆரம்பிச்
நம்ப இன்னக்கி அவுங்க என்ன ஃப்ரெஷா இருப்பாங்க ஒரு சந்தோஷமா இருப்பாங்க அவுங்களோட மைண்டு வந்து ரொம்ப அ நைட்டே மைண்டு வந்து சொல்லிடு நீ வந்து நாளக்கி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்றநால ஏன்னா ஸ்கூல் இல்ல அப்படின்ட்டு அவுங்க ஃபர்ஸ்ட்டே அவுங்க பிரிப்பேரா இருப்பாங்க
நம்ம வந்து அந்த லீவ் நால தான கொஞ்சநேர தூங்குவோ எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேர தூங்கல அப்டின் நம்ம நெனப்
பிளான் பண்ணுவோ ஆனா முடியாது ஆமா பிளான் பண்ணுவோ ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வேற எதுனா ஒண்ணு நடக்கு ஒண்ணு வீட்டு ஆமா
இதுல பசிக்குதுனு சொல்வாங்க சாப்புண்ணுனு வாங்க
அது ஒரு பக்கோ இருந்தாலும் ரெண்டு பேர் வீட்ல இருந்தா சண்ட போடுவாங்க
ஐயோ அதுதா பெரிய வேல அத வந்து அத என்ன சொல்றது அது இன்ஃபினிட்டி
இல்ல நம்பக்கு அப்டே டென்ஷன் ஆயி நம்போ அப்டி நம்ப எழுந்து போய் நம்ப பல்லு வெளக்கிறோன் டக்குன ஏ உர்றா நா நா எழுந்து எழுந்தர்ற
அதுதா அவுங்க எல்லாரு ஆ அவுங்கள அவுங்கள சமாதானப்படுத்துறதுல நம்ம டயர்ட் ஆயிருவோ
ஆமா
அதுதா பெரிய வேல இங்க அவுங்கள சமாதனப்படுத்ததுக்கு நம்ம எத நமக்கு எனர்ஜி போயிறு அந்த மாரிதா பசங்க டெய்லி ரொட்டின் போய்ட்டுருக்கு உங்களுக்கு ஒர்க்கெல்லா எப்டி போது
எனக்கு ஒர்க்கு நம்ப ஓன் பிசினஸ்தா நாங்க சிக்கன் ஷாப் வெச்னுருக்றோ அது இல்லாம சின்னசா ஒரு பண்ண மாரி ஒரு நாட்டுக்கோழி சண்ட கோழி அதெலா ஒரு பண்ண மாரி செட் பண்ணி வெச்னுக்றோ ம் சண்ட சேவல் சண்ட விடுறோ அப்டே ஓரளவுக்கு டெய்லி ரொட்டீன் ஆய்னே இருக்கு கட வீடு கோழி திரும்பவு கட வீடு அப்டி மத்த டைம்ல ஃப்ரீ டைம்ல ஆமா ஃப்ரீ டைம்ல ஃப்ரெண்டு எதனா ஒர்க் பண்றா பெயிண்டிங் ஒர்க்கு சும்மா இருந்தனா அவங் கூட போவ இந்த மார் ஃப்ரீ டைம்ல சொல்வா இந்த மாரி வாடா அதிகமா ஆள் இல்ல வா வான்ட்டு சேரி அந்த டைம்ல அப்டி போவ அப்டி இல்லன்னா திரும்ப கட வீடு இப்டியேதா
ஆனா பசங்க ஃப்ரெண்ஸ்க்குள்ள இந்த மாரி ஒரு ஹெல்ப் இருக்குல்ல டே இங்க இருக்கண்டா எனக்கு அவசரன்டா உடனே வாடா அப்டினு சொன்னோனே வந்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலு அத விட் டுட்டு போயிருவிங்கல்ல
ஆ ஏனா ஃப்ரெண்ட்ஷிப் பணோன்றது அப்பாற்ப்பட்ட விஷய ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப
இல்ல ல்லல அது ஓகே நா சொல்ற அந்த கம்ஃபர்ட் சொல்ற நீங்க நினச்சோன அத பண்ண முடியுதுல இந்த சுதந்திரத்த சொல்ற
ஆமாமா
நாங்க வந்து அப்படி பண்ண முடியாதுல்ல அதுதா பெரிய ஒரு இது இப்ப நாங்க போனோ அப்டின்னா பசங்கள என்ன பண்ணனு எத்தன மணிக்குள்ள போணு எவ்ளோ நேரத்துல திரும்ப வரணு அவ்ளோ நேர பசங்கள யாரு பாத்துக்குவா பசங்களகு சாப்பாடு அதெல்லா ரெடி பண்ணி வச்சிட்டு போனு அந்ததா
இப்போ என்ன டைம் இப்போ சம்திங் எயிட் பார்ட்டி ஆகுது நாங்க இப்போ திடீர்னு பிளான் பண்ணா கூட நைட் இப்போ நைட் பிரியாணி போய் சாப்பிட்டு இட்டு ஒரு பன்னண்டு மணிக்கு வருவோ அது நம்பளுக்கு இருக்குற ஃப்ரீடம் அது ஒன்னு அது வீட்டுல சாப்பாடு செஞ்சாங்ளோ ஆமா வீட்ல சாப்பாடு செஞ்சவங்களோ செய்லியோ அதல்லா இல்ல செஞ்சாலு எடுத்து வச்சுட்டு அவங்களே காலைல ஃபிரிஜுலே ஃபிரிஜுலே வச்சு அவங்களே காலையில் சூடுபண்ணி சாப்புட்ணு அத பத்தி காலைல நம்பளுக்கு ஃபிரஷ் வேணு அந்த மாதுரி வந்து நம்ப அத பத்தில்லா கவலப் பட
அப்படி இல்லா கொஞ்ச சொல்லிடலா இல்ல முன்னாடியே நா அந்த மாரி சாப்புட போறே எனக்கு எதுவு செய்ய வேண்டாம்றதே கூடா
த அதுதா அதுதா வந்து முடியாத ஒரு விஷ்யோ மோஸ்லி எல்லாருகிட்டயுமே இல்லல்ல ப்ளான் பண்றோ அது வந்து எப்டி சொல்றது கரெக்டா ஃபுஃபில் ஆவுரவரயு பாத்தீங்கனா வீட்ல சமச்சிட்டுருப்பாங்க சாப்ப விட்டு விளையாண்ட பிறகு தா சரி சொல்லலாமா வேணாமான்னு யோசிப்போ அப்பதா அந்த டைம்ல பாத் எங்க வீ்ட்ல சமைச்சு வச்சுட்டுருப்பாங்க சரி ஏ இவங்கள டிஸ்ட்ரப் பண்ணனு சரி உடு
அப்டி கடையாதுல அப்டி கடையாதுல அட்லீஸ்ட் அவங்க அந்த எஃபோ ர்ட்டு அதுக்காகவாது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணனுல்ல சொன்னா அவங்க சரி கொஞ்ச ரிலாக்ஸா இருப்பாங்கல்ல சரி பைய சாப் ட்டு வன்ட்டா செரி நம்ம வந்து இது பண்ணுவோ அப்படின்னு நம்ம சாப்புட்டு வந்து சொன்னா என்ன சொல்லேன்னா என்ன ஃப்ரோ நீங்க சாப்ட்டு முடிச்சா என்ன சாப்புலேன்னா என்ன அட்லீஸ்ட் அந்த ஒரு போறதுக்கு முன்னாடி சொன்னீங்க
வீ வீட்ல வீட்ல பே வீட்ல ஃபேரன்ட்ஸ்கு என்ன தெரியுமா சாப்புட்டா எங் எங்க வீட் ல இங்க வீட்ல என்னன்னா சாப்புட்டா ஒரு சந்தோஷோ செரி வுடு ஆனா சாப்புட்டு வந்தா ஒரு கேள்வி கேட்பாங்க ஏன்டா ஃபர்ஸ்ட்டே சொல்லிக்கலால்ல
ஆ அது இருக்கு அது எல்லாத்துக்குமே வர்ற கோவந் தான
எங் கோவோ எங்க வீட்டுல கோவப்பட மாட்டாங்க எங்க வீட்டுல அதிகமா கோவப்பட மாட்டாங்க ஏ ஏன் மேல கோவப்பட மாட்டாங்க ஏ மேல கோவோ இருந்தாலு வெளிய காட்ட மாட்டாங்க அப்டி எல்லா இல்ல ஏ மேல வெளிய வந்தாலு கோவ காட்ட மாட்டாங்க ஏன்னா நா எதனா ஒரு பாயிண்ட்ல புடிச்சிட்டேன்னா அவுங்கல்லா மாட்டிப்பாங்கல்ல அப்புடி ஆமா நா மெரட்டி வெக்கல அவுங்க தா என்ன மெரட்டி வச்சு இன்னுக்குறாங்க இல்லன்னா அவ்ளோதா நா மாட்டிக்குவே அப்பறோ அதுனால அப்டி ஏமாத்தினுங்கிறது அவுங்களு செய்ற மாரி
கரெக்டு தா இல்ல அவுங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து யோசிக்கலால்ல இப்ப நீங்க இப்ப நீங்க ஒன் வருவீங்க அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க எல்லாம் ரெடி பண்றாங்க
ம் ஆனா போயிருவே மோஸ்ட்லி அதிகமால்லா அந்த மாரி பண்ண மாட்டே நைட் டைம் மட்டுந்தா அது இது இதாகும் ஒரு சில நேரத்துல நைட் நைட்ல மட்டுந்தா மா மார்னிங்கு ஆப்டர்நூன்லா கரெக்டா சாப்ட்டுருவோ வீட்ல அதல்லா டைம் டைமுக்கு ஏன்னா கடைக்கு போனோ எங்க அப்பாவுக்கு எடுத்துன்னு போய் இ டிஃபன் தரணு லஞ்ச் தரணு அதுனால வந்து வீட்டுல அதெல்லா நைட்ல வந்து சொல்ல முடியாது ஒரு நா ஒரு வேள சாப்புடாமயே படுத் ருவே மைண்ட் ஒரு மைண்ட பொறுத்து சாப்புன்னு தோணுச்சுனாதா பசி எடுக்குது சாப்புடணுனெல்லா கெடையாது சாப்புன்ணு மைண்ட் இருந்தா மட்டுந்தா சாப்புடுவே ஆமா சாப்புன்னு பசி எடுக்குதுதால்லா பசி எடுத்தா எடுக்கலைனா அமைதியா பதுப்
நான் புதுசா புதுசா கேக்குறேன் மைண்டுக்காகது சாப்பிடுற ஒருத்தரை பசிச்சா சாப்பிடுவேன் இல்லே ஒரு மாதிரி இருக்குன்னா படுத்தர்லான் மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன்
கொஞ்சம் நல்லா இருக்கணும் எப்படின்னா கொஞ்சம் கோவத்துல இருந்தாலும் அதிகமா சாப்டுவேன் கோவம் இருந்துச்சுன்னா அளவுக்கு அதிகமா சாப்டுவேன் நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாட்னா எனக்கு புடிக்
நா அதிகமா தாவே ம் ம் ம் அது யாராவது பிடிக்காம இருக்குமா அதுதா எல்லாரோட
ம் இல்ல நெறைய பேருக்கு புடிக்காதுல்ல எனக்கு நான்வெஜ் தா நா கோவத் துல இருக்குறேனா என்னோட என்னோட கோபத்த ஃபுல்லா கொறைக்கனுன்னா ஃபுல்லா நான் நான்வெஜ்ஜு திருப்தியா சாப்பிட்ணு ஆ இப்டி இப்டி சாப்றது வாங்கி சாப்புறதெல்லா கெடையாது வீட்ல செய்ணு
ஓ நீங்க கோவமா இருக்கீங்களா பிரியாணி செஞ்சா நீங்க சமாதானோ ஆயிருவீங்களா
நா நா சொல்லவே தேவயில்ல நா வீட்டுல ஒரு வேல சண்ட போட்டு வெளி எதனா கண்ட போடமாட்டே கத்திட்டு வெளிய போயிட்டு வன்ட்டனாவே அ நீங்க நைட் வந்து ஆமா ஒண்ணு பிரியாணி இருக்கு இல்லன்னா சிக்கன் க்ரேவி இல்லனா மட்டன் க்ரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சுட்ருப்பாங்க நைட் டைம்னா சப்பாத்தி சம்திங் இந்த மாரி சப்பாத்தி கிரேவி இந்த மாரி மார் ஆப்டர்நூனு கால்ல எதனா கதிட்டு போய்டனா மத்தியானோ கம்பல்சரி பிரியாணி தயிர் பச்சிடி இந்த மார்லா பர்ஃபெக்ட்டா செஞ்சு வச்சுருவாங்க ஏன்னா வந்தா ஆமா வந்தா வாயெல்லா சண் வாயெல்லா தொறக்க மாட்டே ஏ பாட்டுக்கு வருவே பாப்பே அவுங்களே எடுத்து வச்சுட்ருப்பாங்க உள்ள வீட்டு உள்ள நொளையும் போதே கட கடனு எடுத்து வச்சுட்ருப்பாங்க பக்கவா எல்லா எத்து வச்ருப்பாங்க ஒக்காந்து சாப்ட்டு என் பாட்டுக்கு பேசலா மாட்டே எழுந்து போயினேந்துருவே திரும்ப சாயந்திர வந்து நார்மலா அ சொல்லுமா என்னாமான்னுவே
அது எப்டி அப்ப அந்த முன்னாடி பட்ட கோவத்துக்கெல்லா என்ன பதில் என்ன ரியாகஷன் அதுக்கு அவுங்க
அதா எங்க அம்மாவு கேப்பாங்க ஒருத்தர் த ஒருத்தர மட்ட தட்னா இவ்ளோ இதா பண்ணிர்ற திரும்ம வந்து எப்புரா அந்த மூஞ்ச
அந்த ஹேபி அது எப்டி மனசு வரு திரும்ப அத பே நீங்க நார்மலா பேசுறீங்க அவங்களுக்கு எப்டி அந்த மனசு வரு காலைலர்ந்து நீங்க கோவமா இருந்துருக்கீங்க எதுமே பேசவே இல்ல
ஆனா ஏன் புள்ளைய பொர் புரிஞ்சிக்கவே முடியாது யாராலயுமே அது என்னால மட்டுந்தா புரிஞ்சிக்க முடியு அடின்ட்டு ஏங்க ஏங் அக்
இப்ப ஓகே இப்ப ஓகே பட் ஆனா ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப கஷ்டொல்ல
அதுக்கேத்த மாரி நம்ள எப்டி சொ
அப்ப மட்டு எதுக்கு மார்றீங்க அப்ப அப்பயு மாறாம இருக்கலால அய் அது எப்டிப்பா அது எப்டி அப்ப நா மாறிக்குவே அப்ப நா அப்ப நா அப்டி இல்லன்றனா என்ன அர்த்தோ
ஐயோ இப்போ பத்து வய்ஸ்ல ஒரு மாரி இருப்போ ல்ல ஒரு மாரி இருப்போ இரு
ஹலோ அது மெச்சூரிட்டி அது வேற இதுக்கு பேரு மெச்சூரிட்டி கெடையாது இதுக்கு பேரு வீம்பு செரியா மெச்சூரிட்டிக்கு வீம்புக்கு வித்தியாசொ இருக்கு
அது என்ன விஷயன்னா இது நம்புல்து தான
அப்டி எல்லா டைமு நெனைக்க முடியாதுப்பா அவங்குளுக்கு வலிக்கு மனசு கஷ்டொ அப்டின் கிறத நம்ளு யோசிக்கணுல இப்ப அதே மாரி அவங்க பண்ணா அவங்களுக்கு இருக் க்குல அத கொஞ்சோ ட்ரை பாத்து கொஞ்சோ ட்ரை பண்ணுங்க
ம் ம் ம் ம்
செரி தோழரே ஒங்ளோட பேஸ்னதுல ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த அழைப்புல சந்திக்கலா நன்றி